வணக்கம் தோழி எப்படி இரு க்கிங்க தோழி
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க சாப் டிங்ளா
ஆ நல்லாயிருக்கே தோழி சாப்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா தோழி
ஆ ச இரவு நேர சாப்பாடு சாப்ட்டாச்சு இன்று நாள் எப்புடி போச்சு உங்குளுக்கு
இந்த நாள் வந்து ரொம்ப கொஞ்சோ பக்தி மயமா போச்சு தோழி
ஆ எங்களுக்கு அப்படிதா இன்றைக்கு வெள்ளிக்கிழமைினாலே அப்படிதானே இப்ப கொஞ்சோ பக்தியா தானே போகு
ஆமாங்க தோழி இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால வீட்
ம் சொல்லுங்க தோழி ஆ காலையில என்ன சமைச்சீங்க என்ன சாப்ட்டீங்க
காலையில வந்து வெள்ள சாதம் அப்புறோ சுரக்கா கூட்டு கோவக்கா பொரியல் பண்ணங்க தோழி
சரிங்க தோழி
ஆஹ் நீங்க என்ன பண்ணீங்க
நாங்க வந்து இன்னைக்கு காலைல தோ காலை வேளைையில தோசை கார சட்னி மதிய வேலை இன்னைக்கு வந்துட்டு வெள்ள சாப்பாடு ரசம் பருப்பு வடை அப்புறமா உருளக்கிழங்கு பொறியல்
என்ன ஸ்பெஷல் தோழி வடை எல்லா செஞ்சிருக்கீங்க
சும்மாதா வெள்ளிக்கிழமை குழந்தைகள் எலா வீட்ல இருந்தாங்க வீட்டுக்கு வெளியில இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க கணவருடைய நண்பர்கள் அந்த காரணத்தினால இதெல்லா செஞ்சோம்
ஆமா
எதுமே இதெல்லா நாங்கல்லா மட்டு கொஞ்சோ அதிகமா சாப்பாடு படுறது உம் நீங்க வந்து சாயந்திர வேளையில பண்டங்கள் சாப்பிட்டீங்க
சாயந்திர வேளையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க எ டீ காஃபி எல்லா குடிக்கிறது இல்லைங்க தோழி நா வந்து ஆமாங்க தோழி எங்க வீட்டுக்கார் வந்து பால் பாக்கெட் வாங்கி வெச்சருந்தாங்க தோழி சிறது வீணா போயிடுமேனு சொ சொல்லிட்டு கொஞ்சோ சேமியா போட்டு பாயாசம் பண்ணி பசங்களுக்கு நானெல்லா குடு த்து சாப்பிட்டோ தோழி ரொம்ப அருமையா இருந்துச்சு தோழி
ஏ என்ன காரணத்தால டீ காஃபி குடிக்கறது இல்ல பிடிக்காதா இல்ல எதாச்சு
அது ஆனா எனக்கு சொல்றாங்க சின்ன வயசு இதில் வந்து நா விரும்பி சாப்பிட்டனு சொல்றாங்க தோழி ஆனா இப்போ எனக்கு அது இப்போ அது பிடிக்கிறது இல்ல பிடிக்கிறது இல்ல
ஓ உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல புரியுது புரியுது இ ம் எனக்கு க்கு டீ குடிகாட்டி தலைவலி வந்துடு டீ காஃபி எல்லா அது வந்து நா நைட் வேலையூ கிடையாது எந்த வேலையூ இல்ல எனக்கு டீ குடிக்கனுனூ தோணுச்சுன்னா டீ போட்டு குடிச்சிடுவ ஏனா வந்து ஒரு சிலருக்கு வந்து அது அடிக்ட்னு சொல்லுவாங்கில்லைங் அந்த மாதிரி ப்ச் அதிக அதிகமா அந்த டீ காஃபி குடிக்கிறதுதா அது குடிச்சு நோய்தா அதாவது பித்தம் சொல்லுவாங்கில்லயா அது வேற
தோழி ஆமாங் தோழி கரெக்ட்டுதா தோழி
நம்ம என்ன பண்றது பெண்களுக்கு வந்து ஒரு தலைவலிங்கிறப்போ டக்குனு தோன்றது அந்த டீ காஃபிதா ம் இரவ் வெளில என்ன சாப்ட்டீங்க
இரவு எல்ல பசங்க வந்து குஸ்கா கேட்டாங்க தோழி அதனால செரி கடைல வாங்கிட்டு வந்து அ முடிச்சிட்டோ தோழி சாப்ட்டு முடிச்ட்டோ
உம் நீங்களேவே வீட்ல குஷ்
ம் செய்லா தோழி அது வ க செரி கடைல வாங்கி சாப் பண்ணுண்ணு ஆசப்பட்டாங்க
ஓ அந்தக் கார்ணத்துனால நீங்க பண்டீங் மேம் வாங்கிட்டீங்ளா உம் செரிங்க எல்லாரு தூங்கிட்டாங்ளா இல்ல எப்டி
தோழி ஆம் ஆமாங்க தோழி என்னுடைய பையனுக்கு பெரியப் ப்ப எனக்கு நாளைக் பள்ளிக்கூடந் தோழி நாளைக் காம்ப்படிஷ்னு இருக்கு தோழி ஆமாங் தோழி இந்த ஜூன் வந்துப் பாத்திங்ன்னா சுற்றுசூழல் தினொ வரு இல்லிங்ளா
ஆஹ் அந்தக் காரணத்துனாலங்க
து அது தொடர் வான ஒரு போட்டி தோழி இது ஓவியப் போட்டி வெச்சிருக்காங்ளா தொழி அ அது இன்னு இவுளுக்கு வர்லத் தோழி
அதாவ்து முக்கியமா ஓவிய போட்டி மட்டு ச ஆ ம் சரிங்க அடுத்தாவதி இப்போ பிராக்டிக்ஸ் பண்ணிட்டாங்ளா அவுங்க பயிற்சி எடுத்
ஆ எடுத்துட்டாங்க தோழி சொல்லி குடுத்துருக்கேங்க தோழ் இவங்க டாபிக் பாத் திங்னா ஹேப்பி ஏத் த்துதே தோழி ஒரு வத் ரொம்ப ஸ் அந்தோஷமா இருந்தா எப்பிடி இருக்கூ
ஆ புரியிது புரியிது எந்த வகுப்பு படிக்
நா ரெண்டாவ்து வகு வகுப்பு தோழி
ஆ ஆ புரிது புரிது ம் என்ன அப்பறமா நாளக்கி பசங்களுக்கு என்ன சாப்பாடு வெக்கலானு ஒரு இ இதுல இருக்கீங்க
நாளைக்கு வந்து கீர தண்டு கீர வாய்ங்ட்டு வந்திருக்கே தொழி அ சாதோ கீர கூட்டு மாரி ஏதாச்சு பண்ணிட் ட்டு அதுக்கப்புறம் உருளக்கிழங்கு இருக்கு கொண்ட கடல இருக்கு தோழி
புரிதுப் அதாவது காலே இன்னைக்கும் அதே உணவு மதியத்து மதிய உணவா இல்ல வேற வேற உணவு பண்றேன் ஆ சரி நல்ல சாப்பாடுதான் குழந்தைங்களுக்கு காலைல மு சாப்பாடு கொடுத்துட்டு போணும் ஏன்னா அவங்க
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி ஆனா எட்டு மணிக்கே போறதுனால நிறை நிறையா சாப்பிட முடிகிறது இல்லைங்க தோழி
புரியுது
ரெண்டு ம்ம்
ஏன்னா அவங்களும் தூங்கி எந்திரிச்சு நம்மளாலே சாப்பிட முடியாது அப்ப அவங்களா எப்படி சாப்பிட முடியாதோ குழந்தைகள் வேற அது மட்டும் இல்லாம ஒரு மாதங்கள்வீட்டுல இருந்துட்டு அப்புறமா பள்ளிகளுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு வருத் பித்தம் எரிச்சல் வரும் அதுக்காகவே சாப்ட மாட்டாங்க ம்ம் என்ன நாளைக் பக்கி பசங்களுக்கு இதான் சமாயலா
காலையில எந்திரிச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ணிட்டு பசங்கல ஸ்கூலுக்கு அனுப்பனும் தோழி
புரிதுங்க தோழி பிள்ளைகள் இல்லை என்றால் உங்களுக்கு வருத் சுத்தமாக இருக்குமே வீட்டுல பிள்ளைகள் இல்லையா உங்க வீட்டுல வந்து வருத்தமா இருக்குமே சவு சத்தம் இல்லாம அமைதியா அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் அது ஒரு நிம்
தோழி இருக்கும் சின்ன பையன் கூட தான் தோழி இருக்கன் நாங்க அவங்க வந்து யூ கேஜி அவங்களுக்கு பத் பத்தாந்தேதி தோழி பத் பத்தாந்தேதி தான் பள்ளித்தொ செவ்வா புதனோ வருதுங்க
அப்டிங்களா சரிங்க தோழி அப்பதான் தொடக்கங்கிறதா நல்லதுதான் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகாமல் இருக்க முடியாது நம்ம கூடயும் இருக்க முடியாது நம்ம கூட இருக்கணுந்தான் ஆச வளர்ந்துட்டு வராங்க என்னா ப பண்றதுக்கு சொல்லுங்க சீக்கிரமா வளந்துடுறாங்க இப்ப உள்ள காலங்கள்ல காலங்கள் போறதும் தெரியல வர்றதும் தெரியல நம்மளுக்கு
உண்ம தோழி உண்ம தோழி
தோழி பசங்கள விட்டு இரு க்க மனசு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்களா இல்ல பசங்க ரொம்ப
அப்டியல்லாம் இல்லைங்க தோழி அவுங்க ஒரு கட்டத்துக்கு கு மேல நம்மள பிரிஞ்சு அவங்க தனியா இந்த சமுதாயத்துல இருந்து தான ஆகணும் தோழி அதுக்கு இப்பந்தே பள்ளி கூடோ எல்லாமே அனுப்புனா தான அவுங்களுக்கும் ஒரு தைரியம் வரும்
புரிது புரிது இருந்தாலு ச் நம்மளுக்குனு ஒரு மன வருத்தங்கள் இருக்குந் தான ஐய்யய்யோ நம்ம கொழந்தைங்க இவ்ளோ நாள் கூட இருந்தாங்க இப்ப போறாங்க ஒரு அவுங்க சண்ட போடுற வேலையில டார்ச்சர் பண்ற வேலயிலேனா நம்மளுக்கு என்னடா ஸ்கூலுனு தொறக்கலையே அப்டினு தோணு ஆனா மத் மத்த நேரங்கள்ல எப்டி அதுதா
மத்த நேரத்துல ஒரு ரெ எனக்கு ரெண்டு பசங்கன்றதுனால செம குறும்புத் தோழி சமாளிக்கவே முடியாதுங்க தோழி
புரியுதுங்க தோழி ஒங்க நீங்க பேசுறதுலே தெரியுது எவ்ளோ
அவங் அவங்க விளையாடுறதே அடிச்சு ருக்கிறது தா தோ ழி
ம் இருமே ஆண்குழந்தைகளா ம் புரிதுங்க எந்த என்ன திண்பண்டங்கள் விரும்பி சாப்டுறாங்க உங்க குழந்தைகள் அதாவது பழம் வகைகளா இல்ல ஆ திண் பண்டங்கள் அதாது நொறுக்குத் தீனி சொல்வாங்கல்ல முறுக் கொகைகள்
ஆமா ஆமா தோழி தோழி எ சின்ன பைய வ ந்து நல்ல ஒரு ஒரு எது கொடுத்தாலு சாப்டுவா தொழி
புரியுதுங்க
அமாங் தோழி ஆனா வந்துலந்து
உம் சொல்லுங்க
அவன்துலந்து நீங்க குடுத்தத திரும்பி ஏதாச்சு ஒன்ன எடுத்தீங்னா இந்த பரோட்டா சூரி மாரி என்னா யாருக்லா தெரியாத் திரும்பவு ஃப ஸ்ட்லந்து வாங்கி கொடுங்கணும்பாங்
உம்ம் ஒரே இது சிரிப் கொழந்தைகள் அப்டிதா இருப்பாங்க மூத்த பிள்ளைகள் எப்போமே வந்து ஒரு இது சாப்ட மாட்டே அது சாப்ட மாட்டே அப்டினு ஆனா இரண்டாவது பிள்ளைகள் அப்டி இல்ல எல்லா சாப்டுவாங்க எந்த நோயு வராது ஒண்ணு ஆனா மொத ங்க அப்டி இல்ல எல்லா வரு தண்ணில பட்டா சோ ஜொரோ வந்துடு அந்த மாதிரி இருக்றாங்க கொழந்தைங்கள்லா நம்ம மொதலு ம் நம் மொதல் கொழந்தைகள் சொல்ட்டு ஒரு சில வள அவ்ங்கள் நம்ம செல்லங் குடுத்து வளத்திருப்போ ஆனா அது அவங்களுக்கே இதாருக்கு தைரியமாவு இருக்க மாட்டாங்க சிறு பையன் அப்டி இருக்க மாட்டா செரண்டாவது கொழந்த நல்ல தைரியமா இருக்கு மொத கொழந்தை எத பார்த்தாலும் பயப்டு அந்த மாதிரி ஒரு குழந்தைகளா இருப்பாங்க.
ஆமாங் தோழி கரெக்ட்டு தோழி
இன்னு நா நம்ளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடி வரை போகிறது தோழி நமக் ந மிக்க நன்றி மறுமுறை பேச நேர கடைத்தால் கண்டிப் பகாரத்த அடுத்தது இதே பேசலா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
நன்றி வணக்கம்
நன்றி தோழி